ப்ரோ நா பேசுறது கேட்குதுங்களா ஹலோ ப்ரோ ஆ கேட்குதுங்களா ப்ரோ
ப்ரோ ரொ ரொம்ப லோவா இருக்கு வாய்சு
ஆ கு ஆ இப்ப கேட்குதுங்களா ப்ரோ
இப்ப
ஏன்னா நீங்கள் பேசுறது எ கொஞ்ச லோவா தா இருக்கு ஆனா ஓகே எனக்கு கேட்குது அந்த மாதிரி
ஆ ஆ ஓகே ப்ரோ இப்ப கேக்குது
ஆ சேரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ எப்டி ப்ரோ இருக்கீங்க பேசியே ரொம்ப நாளாச்சு உங்க போட்டோவ பாத்துட்டு எப்டியாச்சு உங்க கிட்ட பேசணு தா நா இருந்தே ஸோ அதா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சுது அப்றோ எப்டி ப்ரோ போது என்ன சாப்ட்டீங்க லைஃப் எப்டி போது
லைஃப் ஓகே ப்ரோ ஏதோ நல்லாதா போது கொஞ்சோ இப்டி இப்டின்ட்டு கொஞ்ச ஏத்தல்லு இறக்குமாதா இருக்கு பரவால்ல ஓகே இந்த புது சி எம் வந்திருக்காரு அதனால கொஞ்சொ அப்டியே
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ சாப்ட்டீங்க மதியானோ
மத்தியானோ சாப்ட்டது நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே ப்ரோ மத்தியானோ என்ன சாப்ட்டீங்க
மத்தியானம் சம்பார்
ம் ம்
ம் கருவாட்டு சம்பா கருவாட்டு தொக்குனுவாங்களா அது
ஆம்மாமாம்மா சூப்பர் ப்ரோ ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா
ஆ ஓகே கேளுங்க
ஆ ப்ரோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன்ல இருக்கீங்க சரிங்களா
சரி
சோ அந்த காம்படிஷன்ல இருக்கறீங்க உங்க முன்னாடி ஒரு நாலு கண் டஸ்டன்ஸ் உங்கள சேத்து அந்த பைனலிஸ்ட் மாதிரி ஓகேங்ளா சோ அந்த டேபுள் ஃபுல்லா எக்கச்சக்கமான இன்க்ரீடியன்ஸ் வெச்சுருப்பாங்க தக்காளி வெங்காயோ சோ நான்வெஜ் ஐட்டமு வெஜ் ஐட்டமு ஏதேதோ வெச்சிருப்பாங்க
ஓகே
ஒரு பைனலிஸ்டா நீங்க வின் பண்றனு வின் பண்ணணு அந்த வெறித்தனத் துல என்ன டிஷ்ஸு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கோ
ம் ம்
அது என்ன வேண்ணா அது டிஷ்ஷு ஆமா எது வேண்ணா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு உங்களுக்கு புடிச்சது இந்த டிஷ்ஷு நீங்க செஞ்சீங்கன்னா நா கண்டிப்பா நா வின் பண்ணுவ எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு அப்டின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த டிஷ் சொல்வீங்க பஸ்ட் நா சொல்லிட்டுமா
ஓகே பஸ்ட் நீங்க சொல்லுங்
ஆ சரிங் ப்ரோ அந்த மாரி இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன டிஷ்ஷு எனக்கு புடிச்ச டிஷ்ஷு அந்த மாரி சொல்லணொம்னா நா நூடுல்ஸு ட்ரை பண்ணுவோ ப்ரோ ஏ நூடுல்ஸுன்னா இப்போ ஒரு குறி க்கிங் காம்படிஷன் அந்த மாரி இருந்துச்சுன்னா நம்பளுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் அந்த மாரிதா வெப்பாங்க உங்களுக்கே தெரியு
ஆமாங்க
சோ நம்ப வீட்ல சமைக்கிற மாரிந்தா நாலு மண் நேரோ அஞ்சுமண் நேரோ அ அவ்ளோ நேரோ எடுக்கு கண்டிப்பா அ ஃபேமிலி மெம்பர்ஸு இப்டி அப்டின் திட் திட்னாங்கனா கூட எப்டியோ சகிச்சுக்கிட்டு அப்டி இருந்தர்லா ஆனா குக்கிங் காம்படீஷன்லா அப்பிடி கெடையாது சோ அதுல வந்து ஆமா குறிப்பிட் ஒன் அவரோ ஹப்னவரோ டைமிங் அந்த மாரி கொடுப்பாங்க சோ அந்த மாரி இன்ஸ்ட் ஃப்ரண்டா நம்ப செய்யணு அப்புடினிருந்தா நா பிக் பண்றது என்னன்னா சி ஃபு ஃபுட்டு
ஓகே
சீ ஃபுட் அந்த மீனு எறா அந்த மாரி எடுத்துப்பே அ கூட அந்த நூடுல்ஸு ஏனா இன்ஸ் இன்ஸ்டென்டா பிரிப்பர் பண்றது நூடுல்ஸ் நம்ப இன்ஸ்டென்டா பிரிப்பர் பண்ணிக்கலாம் அது மாரி வந்து நம்ளுக்கு க சீ ஃபுட்டு மீனு அந்த எறா அதெல்லா எடுத்துக்கிட்டோம்னா நம்பளுக்கு வந்து அது சீக் சீக்கிரமா குக் ஆகுற டிஷ்ஷு நம்ப நா நார்மலா மட்டனு சிக்கனு சிக்கனு கூட ஓரளவுக்கு சீக்கிரமா வந்துரு ஆனா அத விட நம்பளுக்கு வந்து மீனு எறா வந்து இன்னு கொஞ்சோ சீக்கிரமா வெந்
ஆமா இன்னு குயிக் ஆகும் ம்
ஆமா அதனால வந்து நம்ம மட்டனு ஓகே மட்டன் வெச்சு நல்லா நெறைய ஃபிஷ்ஷு கூட செய்யலா இருந்த சிக்கனு வெச்சு செய்யலா இருந்தாலும் நான் பிக் பண்றது வந்து இதுல பிக் பண்ணுவேன் ஆ ச சிம்பிளா நம்ப எப்டி செய்னா அந்த பெப்பரு வெச்சு பண்ணுவோம் அந்த பார்பிக் க்யூ சாசு அந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வெச் சேர் நா வந்து ப்ரான் பிரியாணி அந்த மாரி ட்ரை பண்ணுவே அப்பறோ வந்து நூடுல்ஸ் ப்ரான் நூடுல்ஸ் அந்த மாரி ட்ரைப் பண்ணுவே ஆ அவ்வளவோ அவ்ள குய்க்கா பண்ண முடியுமான்
ஆ ப்ரோ இவ்ளோ இவ்வளோவோ கண்டிப்பா பண்ணுவீங்ளா கண்டிப்பா
அ இல்ல ப்ரோ அது டக்கு டக்குனு நம்ப்ளுக்கு குக்காயிடுல அந்த மாரி சொல்றே இப்ப நூடுல்ஸுன்னு பாத்தம்னா நம்ம பொதுவா சுடு தண்ணில போட்டு எடுத்துட்டம்னா முடிஞ்சிடு
ஆமா இல்ல இதுவ உ நூடுல்ஸ்னா ஒங்களுக் கு ஒடனே செய்யற மார்னா நூடுல்ஸ் செய்வன்றீங்க
ஆமாமாமா
ஓகே
ஓ அந்த பிரியாணி கேக்குறீங்களோ
ஆமாமமா
ஆ பிரியாணி வந்து நம்ப வந்து இப்ப நார்மலா அந்த காலத்துல நம்ப ஃபங்க்ஷன்ல சோ நம்ப கோயிலுக்கு போனோம்னா அந்த மாரி எப்டி செய்வாங்கன்னா உங்களுக்கே தெரியு அ வெங்காயோ தக்காளி அந்த மாரி போட்டு அது வெந்ததுக்கப்புறோ ஆ தண்ணிய ஊத்தி அது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அப்டின்னு தா பண்ணுவோ ஆனா நா வந்து எப்டி ட்ரை பண்ணுவன்னா ஆ தம் பிரியாணி மாரி ட்ரை பண்றோ நூடுல்ஸ் ஒரு சைடுல வே அ வேகர வேக் வேக வைப்பன்ல அதே சைட்ல வந்து ரைச வேக வச்சு இது தக்காளி சட்னி மாரி இந்த மாரி அந்த கான்செப்ட் தக்காளி சட்னி அந்த மாரி சொல்லலா சோ அந்த மாரி டக்குன்னு இதாகுற மாரி செஞ்சுட்டு மேல அந்த நம்ப தம் பிரியாணி போடுற மாரி போட்டோம்னா நம்பளுக்கு அது கொஞ்சொ சீக்கிரமா ஆகுற மாரி நம்பளுக்கு தெரியு ஏனா வந்து அ அரிசி அ தண்ணில போட்டோம்னா அது கொதிக்கணு சோ அது கொலஞ்சி வந்துருமோன்னு அது ஒரு பயமா இருக்கு நம்மளுக்கு அது நீங்க சொன்ன மாரி அதா அந்த டைம் ஆகு அதனால வந்து நம்ப இருக்குற கான்செப்ட்லே எவ்ளோ சிம்பிளா முடியுமோ அவ்ளோ சிம்ப் ப்ளா ட்ரை பண்ணி அதுக்கேத்தா மாதிரி நம்ப வந்து ஈஸியா அந்த கா காம்படிஷனுக் ஏத்த மாரி ப்ரிஃப்பேர் பண்ணி சைடிஸ் வந்து ஒரு டெசர்ட் மாரி எதனா பாயாசோ சோ அந்த மாரி பாயாசோ கூட இப் ப அ வீட்ல செய்ற மாரி ரெடிமேடா இருக்கு இருந்தாலு வந்து அங்க காந் ஸ் அங்க வந்து நம்ப ஜஸ்ட் பால ஊத்தி சேமியா போட்டு கலக்கி அந்த மாரி கூட ட்ரை பண்ணுவ ப்ரோ நீங்க எந்த ஐடியா ப்ரோ வச்சிருக்கீங்க
எனக்கு நா வீட்ல ரெகுலரா பண்றதுன்னா அப்பப்பனா ஆ ரசம்
ம் ம் ம்
அதுக்கப்பறோ சிக்கன் கிரேவி பண்ணுவே
ஓ ஒ ஒ ஓ
ஆமா இது எனக்கு ரெண்டுமே கொஞ்சொ நல்லா வரு ஏனா ஆல்ரெடி நா இது செஞ்சிருக்கே நெறைய தடவ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இது ரெண்டு அப்ப கப்பு உங்களுக்கு தா போல தெர்து
கண்டிப்பா அது ரொம்ப உண்மையிலே நா அது ரொம்ப நல்லாவே செய்வே
ஆ ஹ ப்ரோ சிக்கன்ல என்ன சிக்கன் ப்ரோ ஆமா என்ன சிக்கன் பிரிஃபர் பண்ணுவிங்க நாட்டு கோழியா இல்ல பிராயலர் அ ந்த மாரி லெகானா அ ஆமாமா எனா ஆனா நாட்டுக்கோழி அந்த மாரி எடுத்தோனா நம்மளுக்கு வேகறக் மிக பல மணி நேரோ ஆக ஏனா அது
பிராய்லர்னா ஓகே நம்ம ஆஸ்யுசுவல் எப்பவு பண்ற மாரி ரெகுலரா எல்லாருக்கு கெடைக்கு அது ரெகுலரா எல்லா எடத்துலய நம்ம எப்போ எங்க போனாலு கெடைக்கிற ஒரு பிராய்லர் கோழி அதனால அதுதா நம்மளுக்கு பழக்கோ அதனால
ஏனா இப்ப வந்து நெறைய பேரு கூட சொல்றாங்க ஏனா பிராய்லரு விட நாட்டு கோழி சத்தானதுனு சொல்றாங்க பட் ஆனா நம்ம சைடு வந்து பாத்தோம்னா பிராய்லர் மாரி அது பண்ணையில தா விக்கி வளக்குறா
அது நாட்டுக்கோழி எப்டின்னா ஊர் சைடு நல்லா செய்வாங்க அந்த வயசான ஏஜ் பாட்டி அவுங்க பாத்து பாத்து செய்வாங்க ஆனா நாட்டுக்கோழி டேஸ்ட்ன்றது நம்மளுக்கு எ எனக்கு பொதுவா பாத்தீன்னா எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இது பிராய்லர்ன்னா நம்மளுக்கு சாப்ட்டது நம்ம நாக்கல டேஸ்ட் ஒட்டிகிச்சு இப்டிதா இருக்கு இதா அப்டின்ற மாரி இந்த கிரில்லு அந்த மாரி
ஆம் ஃப்ரோ ஆமாம் ஃப்ரோ அதுவு பாத்தோம்னா நம்ப நாட்டு கோழி பாத்தா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சத இருக்காது பிராய்லர் கம்பேர் பண்ண சொல சொல்ல இது எலும்பு எலும்பா தா இருக்கு சோ அந்த எலும்பு நம்பளுக்கு குத்துற மாதிரி இருக்கு
ஆமா
சே அந்த மாதிரி வந்து அதனாலே நானு அதா ஃப்ரோ உங்கள மாரி தா ஃப்ரோ அது வீட்ல நாட்டுக்கோழி செஞ்சாலு கூட பிராய்லர் கோழி‌ இல்லையான் தா நா பீல் பண்ணுவ சே ஆனா நம்பளுக்கு வந்து இந்த ஷாருவோமா இந்த மாதிரி கிரில்லு அந்த மாரி சாப்ட்டு நம்மளுக்கு பழக்கமாயிருச்சு
பழகிர்ச்சாம்மா
ஆமா அந்த மாரி வந்து நானு பிராய்லர் கோழி தா பிரிஃபர் பண்ணுவ இது பெஸ்ட் சாய்ஸ் தா ஃப்ரோ உங்களுக்கு சோ அப்றோ வந்து ஆ நா நானு கோ குக்கிங்கில இன்ட்ரெஸ்ட் தா ஃப்ரோ நாங்க போ போர் அடுச்சா நாங்களு குக்கிங் தா இது பண்ணுவோ வீட்ல்லா கூட அதனால தா ஸ்டார்ட்டிங்கே உங்ளுக் கு வந்து நா குக்கிங் பத்தி தா கேட்ட
ஓ அதனால தானா சேரி சேரி சேரி
ஆமா ஃப்ரோ ஆமாம் ப்ரோ நாங்க போர் அடிச்சா அது இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போனா கூட ஆ இப்ப நார்மலா நம்பா ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி அப்போனா கூட அவுங்க செய்றது என்னென்ன செய்றாங்க என்னென்ன டிஸ் செய்றாங்க என்னென்ன போடுறாங்கன்னு சொல்ட்டு ஒரு கு கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணா ஆ அங்க நின்னு நா அவுங்க அங்க என்ன செய்றாங்கன்னு நான் ஃபுல்லா பாத்துட்டு தா வருவ
ஓ ஓகே ஆமா இதா அதா பொதுவாவே நம்ம பாப்போ எங்க போனல்மோ நம்ம ரெகுல பாச போனா அவுங்க என்னா போறாங்க அப்டின்றது ஒரு நம்ம மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு
ஆமாம் ஃப்ரோ அது வந்து ஒரு கியூராசிட்டி மாரி அவுங்க என்ன போடுறாங்க என்ன டிஸ்ஸு செய்றாங்க நம்பளுக்கு செய்ற டிஷ்ஷு நம்பளே வீட்ல ட்ரை பண்ணி பாத்தா அது இன்னும் கொஞ்சோ நம்பளுக்கு சந்தோஷமா இருக்கு
கண்டிப்பா
சோ அதா நம்ப கடயில வா எறநூறு ரூவா முன்னூறு ரூபா குடுத்து வாங்குரது வீ்ட்லையே செஞ்சு பாத்தோம்ன்னா நூறு ரூபா நூத்தி அம்பது ரூவாயிலே முடிச்சு நூறு ருவாயிலே கூட முடிஞ்சுறு அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி வந்து நம்பளே அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லா ட்ரை பண்ணா நம்பளுக்கு கொஞ்சோ ஒரு சேட்டிஸ்ஃபக்ஷனா இருக்கு நம்பலு இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ப்ரோ அப்புறோ வந்து நைட்டுக்கு என்ன ப்ரோ டின்னர் நீங்களே பிரிப்பேர்பர ப்ரிப்பேர் பண்ணுவிங்ளா இல்ல வீட்லயா
ட்டி எங்கேயாவது வெளியதா போய் சாப்பட்லானு ஐடியால இருக்க ப்ரோ
ஆ என்ன டிஷ்ஷு ப்ரோ
மேக்சிமம் அத்தோ ட்ரை பன்னுவ இல்லன்னா மொய்ங்கா அந்த மாரி ஏதா ட்ரை பண்ணுவ ஏனா வாரத்துல ஒ ஒரு ஒரு நாள் கண்டிப்பா அத்தோ மொய்ங்கா எதனா சாப்டுவ அதனால அந்த ஐடியால இருக்க
ஓ சேரிங் ப்ரோ ஆனா நா வந்து இப்போத்திக்கு வந்து நைட் ஆனா ஆ ஜங்க் ஃபுட்டு அந்த மாரி ஆயில் ஐட்டமா அந்த மாரி சாப்புட்றத கொஞ்சோ கட் பண்ணிட்ட ப்ரோ ஏனா வந்து எனக்கு கொஞ்சோ
ம்
நல்லா ஒக்காந்து லேப்டாப்லயே ஒர்க் பண்றதுனால லைட்ட முதுகு கொஞ்சோ வலிக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால வந்து ஆமா அது ஒரு ஒரு மாசமா தா அப்டி இருக்குது இப்போ ஒரு ஒரு ஒன் வீக் கா நா கொஞ்சோ அந்த டயட் மெயின்டைன் பண்றதுனால அந்தமா அந்த வலி சுத்தமா போயிடுச்சு அப்பறோ தா தெரிஞ்சுச்சு ஓ நம்ப வயிறொப்பி நைட்டு சாப்ட்டா கொஞ்சோ அந்த மாரி அ கன்டினியூ ஆகுது கொஞ்ச லைட்டா சாப்ட்டோம்னா அது தெரில இப்போ கொஞ்சம்
ஒண்ணு இல்ல நம்ம சாப்பலா சாப்பலா ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்ட்டு சும்மா ஏதாவது ஒரு கிரௌண்ட் குல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு
ம் ஆனா எங்க எங்க வீட்ல டிஸ்ஷு எப்பவுமே பத்து மணிக்கு மேல அந்த மாரி தா ப்ரோ செய்வாங்க அப்படி எறங்கி ஆ ஆமா ஆமா எறங்கி செய்ய சீக்கரமா சாப்புட்னுனா ஒன்னு நாங்க தா எறங்கி செய்யணு இல்லன்னா எட்டும பத் பத்து மணி அந்த மாரிதா ஆகு ஏனா வந்து வீட்ல எல்லாருமே வேலைக்கு போறாங்க அண்ணி அவு ங்க எல்லா சோ அதனால வந்து கொஞ்சோ டிலே தா ஆகு இருந்தாலு கூட ஏதோ அ ஃபேமிலி ஏதோ ஸ்மூத்தா போது ஆமாம் ப்ரோ சேரிங்க ப்ரோ எனக்கு இன்னொரு செகண்ட் ஆமா ப்ரோ செகண்ட் கால் ஒண்ணு வருது நா அப்பறமா கால் பண்ட்டுமா உங்களுக்கு
ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஆ சேரி ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ
ஓகே தேங்க் யூ